இப்ப எனக்கு
ஓ ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நல்லா இருக்கே செரி ஃபஸ்ட் டைம் எங்க பார்லருக்கு வந்திருக்கீங்க
ஆ ஆ
நாங்களா எங்க பார்லருக்கு
ஆ ஃப்ரெண்டு ஒருத்தவுங்க அவுங்க கல்யாணத்துக்கு நீங்க இப்ப நல்லா பண்ணிருந்தீங்களாமா கம்மி பட்ஜெட்ல ஆ ஆ செரமம் பாக்காம அந்த அன் டைம்ல கூட நீங்க அவ்ளோ அவுங்களுக்காக ரிஸ்க் கெடுத்து வந்து ஆ நெறைய பண்ணீங்கலாமா அதனால ஆமா ஆ அவுங்க நல்ல ஒப்பீனியன் உங்கள பத்தி கொடுத்திருந்தாங்க அதனால நானு ட்ரை பண்லா அப்டின் சொல்ட்டு வந்துருந்த
இப்போ மேரேஜா என்ன ஃபங்க்ஷன்
ஆ ஆக்சுவலா எனக்கு மேரேஜு
ஏய் கங்கிராஜிலேஷன்
தேங்க்யூ
ஆ ஆ சேரிப்பா சேரிப்பா
இந்த மாதிரி எனக்கு இது இது வரைக்கும் பண்ணது இல்ல நா
அ உங்களுக்கு மட்டு பண்ணணுமா அ சேத்து பண்ணணுமா
ஃபியான்சிக்கு சேத்து பண்ணனு அ என்னோட சிஸ்டர் ஒருத்தவுங்க இருக் க்காங்க அவுங்களுக்கூ பண்ணணு அப்டின்னு புடிவாதம் பண்றாங்க சோ ஒரு மூணு பேர் பண்ற மாதிரி இருக்
ஆ செரி ஓகே ஓகே அ இதுல எப்டின்னா ஆ உங்க மூணு பேருக்குமே அ பாப்பா உங்க தங்கை சொல்றீங்க இல்லையா
ஆமா ஆமா
ஃபர்ஸ்ட் டேயோ இல்லைன்னா அன்னைக்கு சாரி அ மேரேஜ் அன்னைக்கி அவுங்களுக்கு போட்டா போது
மேரேஜ் அன்னைக்கி சரி ஆ மானிங் ஏர்லி மானிங் போட்டுக்லா
ஆ ஒரு மேக்கப் போது அவுங்களுக்கு பொண்ணுக்கூ என்ன பண்ணனும்னா ஒரு ஒன் வீக் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருவே
ஒன் வீக் முன்னாடி ஓ அந்த ப்ராசஸ் நடந்துக்ட்டே இருக்குமா ஆஹா அப்டியா சரி இது டிஃப்ரெண்டா இருக்கு நா இப்பதா கேள்விப்படுற இந்த மாதிரி
அப்டீங்களா மோஸ்ட் சண்டே ஒரு பிளீச் பண்ணி விடுவே நெக்ஸ்ட் வெனஸ்டே ஒரு ப்ளீச் பண்ணி விடுவே அதாவ்து இது வந்து நா அந்த கால அளவுக்காக தா நா சொல்றே மத்தபடி நீங்க எந்த டேட் ட்ல வந்து என்ன டேல நீங்க மேரேஜ் வச்சிருக்கீங்களோ
அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்லாம் ஆ
ஆ இல்ல என்ன டியம் மேரேஜ் வச்சிர்க்கீங்க
எனக்கு வந்துட்டு ஒரு கம்மிங் ஆ நைன் எனக்கு
ஓ சரி சரி சரி ஒம்பது அப்ப இன்னு எட் நாள் தா நாளைக்கே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலா
நாளைக்குே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா இதுல கரெக்டா வருல செரியா வருல நாளைக்கே
ஆ பண்ணிக்லா பண்ணிக்லா நாளைக்கு ஒரு பிளீச் பண்ணிட்டு மூணு நாள் விட்டுட்டு நாளைக்கு என்ன கிழம வியாழக்கெழமையா
ஆ நாளைக்கு வியாழகெழம அ
ஞாயிறு திங்க கெழம ஒரு பிளீச் பண்ணி விடனு ரெண்டு பேருக்குமே ஆமா ஒங்ளுக்கு பொண்ணுக்கு ரெண்டு பேத்துக்குமே சேத்துட்டு பண்ணனு அதுக்கப்றோ அ ஆக்சுவலி அதுக்கு அடுத்த தேர்ஸ்டே தா கல்யாண நெனைக்கிறே‌ ஒங்களுக்கு
ஆ ஆமா
அப்ப வென்னெஸ்டே வந்து ஒரு கோல்டன் ஃபேஷியல் பொண்ணுக்கு
சரி சரி
ஒங்ளுக்கு நார்மல் ஃபேஷியல் ஓகே தா
எனக்கு நார்மல் ஓகே தான் சொல்றீங்ளா
நார்மல் ஒரு ஃபேசியல் பண்ணிக்லா பொண்ணுக்கு கோல்டன் ஃபேஷியல் பண்ணிக்கலா
அ மேக்சிம மாப்பிள அந்த இதுல இருக்குறவங்க நார்மலா இருந்தாலே போது மேக்சிமம் பெருசா எதிர்
ஏ அதெல்லா பரவால அழகா இருக்கலா பொண்ணுக்கு ஈக்குவலா இருக்குணுல நம்முளு
இல்ல மே மே நேச்சுரலாவே நா கொஞ்சோ ஒயிட்டா தா இருப்பே ஆ அதனால நார்மலா இருந்தாலே நீங்க சொன்ன மாரி பெட்ரா தா இருக்கு ஒரு மாதிரி
இது ஒரு துன்றோங்ளா அது சாரி ஆ ஹெச் டி போட்டோகிராபர் தானே இப்ப இருக்க ட்ரெண்டுல எல்லாமே ஹெச் டி போட்டோகிராபர் தா இது பண்றாங் கூப்பறாங்க
ஆஹா செரி அ
என்னதா ஃபேரா இருந்தீங்கன்னாலு ஹெச் டி மேக்கப் வந்து போட்டோகிராப் க்கு ஏத்த மாதிரி நம்ம பேஸ் லுக் க்கு வரணும்னா ஸ்பெசிபிக் மேக்கப் போட்னு சொல்லிர்ங்க ஆமா சி குளிச்டிங்ளா
ஆ செரி
கை தெரிறிங்க ஃபோட்டோ வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கு அது என்ன சொல்றது அ வான்ஸ்டா இருக்கு
செரி ஆ ஆ ஆ
ங்கா இருக்கு நம்ம அது டல்லா இருப்
நல்லா ஒரு மாதிரி ஆ செரி ஆ புரிதுங்க நீங்க
ஓகே ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கணு
ஆ செரி செரி பண்ணிக்கலா பண்ணிக்கலா நீங்க சொல்ற மாரியே வெச்சி பண்ணிக்லா
ஆ ஓகே வந்து சாரீ ப்ரீ பிளீட்டிங் பண்ணனுனா அது சொல்லிட்டீங்னா நா வந்து எப்டி பொண்ண வந்து பார்லர்க் கூட்டிட்டு வரீங்களா இல்ல வீட்டுக்கு போய் பண்ணிக்கலாமா
ஆ ம் ஆக்சுலா பார்லர் வந்தா கரெக்டா இருக்குமா எனக் தெர்ல சார் செரியா வருமா அப்டின் தெரில நா ஒங்ககிட்ட ஒரு ஆ புரில
ஏ சி பார்லர் தா நம்ம
ஆ இல்ல நா அவுங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் மட்டு நா கேட்டுக்கிட்டுமா
ம்
ஆ நா கேட்டுட்டு உங்களுக்கு நா இன்ஃபாம் பண்றே ஆ எந்த மாதிரிலா நீங் வேற என்னென்னல்லா உங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு
ஆ அதுதா நா சொல்லீர்றே அ எனக்கு ப்ராப்ளம் இல்ல நீங்க வீட்டுக்கு வந்து பண்ணிவுட சொன்னாலு நா வந்து பண்ணிப்பே அதுக்கு மட்டு ஜஸ்ட் ஜஸ் மட்டு வாங்கிப்பே அவ்ளோதா ஏனா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் வாங்கிப்பே அவ்ளோதா
ஓ எக்ஸ்ட்ரா எவளோ வரு
இல்ல அது நம்ம மேக்கப் ம்மா அமௌண்ட் பேசும்போது சேத்து இது பண்ணி
ஆ செரி செரி ஓகே ஆ ச் செர் ஃபைனல் பண்ணம்போது பேசிக்கலா
ஸ்ட்ரா மீன்ஸ் எனக்கு அந்த பெட்ரோல் இது ஏனா நீங்க தா என்கிட்ட தா நீங்க இது பண்ண போறீங்க சோ எனக்கு அந்த பெட்ரோல் இது மட்டு குடுத்
பெட்ரோல் அலைன்ஸு குடுத்துக்கலா அது பிரச்சன இல்ல வேற எது எக்ஸ்ட்ரா
நல்லார்க்கே அ அப்பறோ ஃப்ரீ ப்ளீட்டிங்க்கு பாப்பாவோட அளவெடுக்கணும்ப்பா அதுல எட்த்துட்டு கல்யாண பொடவைய வாய்ங்ட்டு வந்துருவோ வாய்ங்ட்டு வந்து ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி அதையு மொதல் நாள் குடுத்துருவே மொதல் நாள் மீன்ஸ் அந்த
கல்யாண்த்துக்கு மொத நாள் கோல்டன் ஃபேசியலுக்கு மொத நாளா கோல்டன் ஃபேசியல்னா அது செகண்ட் செட்டு அப் மேக்கப் தான சொல்றீங்க
தேடு
தேடா ஆ அதாவ்து எனக் வந்துட்டு செகண்ட் செட்டு போது
ம் இல்ல உங்களுக் வந்து அது உங்களுடைய விஷ் தா
செரி ஆ ஆ
ஏனா ஆ பாய்ஸ் வந்து மேக்சிமம் பியர் வெச்சிருப்பீங்க சோ எவ்ளோ மேக்கப் பண்ணாலுமே இதாகாது உங்களுக்கு ஒரு ஜஸ் ப்ளீச்சு ஒரு ஃபேஷியல் பண்ணாலே ஓகே
செரி செரி செரி ஆ
பொம்பள பிள்ளைங்களுக்கு அப்டி கெடையாது இல்லையா நல்லா குரோம் பண்ணனு
ஆ கொஞ்ச பாக்கறதுக்கு
அ ஆ
ஆ அதுனால மூணு செட் ஆஃப் மேக்கப்பா
ஆமா ரெண்டு ப்ளீச்சிங்கு மூணாவ்து வந்து ஃபேஷியல் கோல்டன் ஃபேஷியல் அந்த கோல்டன் ஃபேஷியல் வென்னஸ்டே பண்றதுக்கு நா வீட்டுக் வருவே இல்லயா
ஆமா ஆமா
வரும்போது ப்ரீ ப்ளீட் பண்ண சாரீய குடுத்துருவே ரெண்டாவது ப்ளீச் பண்ணி உட வரும்போது சாரீய வாங்கிட் போய்ருவே
செரி ஆ
மெசர்மென்ட் எடுத்துட்டு
ஆ
கோல்டன் ஃபேஷியல் பண்ண வர அன்னைக்கி கைல குடுத்துருவே வந்து
செரி செரி செரி செர் வேற எது உங்ககிட்ட அவைலபிள் இருக்கா
ஆ ஜுவல் செட் இருக்கு
புரியல ஜுவல்ஸ்சு செட்சா
ஆ செட்டு
ஆ செரி
அது நா வந்து ஆல்பம் போட்டு வச்சிருக்கே ஆல்பம் எடுத்துட்டு வந்துற்றே இல்ல இது வந்து செலக்ட் பண்ற ஆமா ஆ இது இது இது மட்டு வேணா நீங்க பாப்பாவ பார்லர் கூட்டிட்டு வந்துருங்க எதுன்னா நேர்ல பாத்துக்குவாங்க அவங்க
ஆ நேர்ல அந்த மிரர் முன்னாடி வெச்சு அவுங்களுக்கு புடிச்ச மாரி எடுத்துக்க ஆ செரி ஆ
அது எடுத்துக்கலா இதுலயுமே இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு
ஆ என்ன இருக்கு
செட் எங்ககிட்ட நெறைய செட் இருக்கு இப்ப அவுங்க உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னா அவளுக்கு வந்து இதுல இது இருக்க மால பிடிக்கு அதுல இருக்க ஜிமிக்கி பிடிக்கு ரெண்டு வேற வேற செட்டு
ஆ வேற வேற இருக்கிற மாரி செரி செரி
ஆமா அந்த செட்ல இருக்க ஜிமிக்கி எடுத்து போட்டுக்குவாங்க இந்த செட்ல இருக்க ஒட்டியான எனக்கு தரங்கிளான்னு கேட்ப்பாங்க அந்த மாரி நம்ம அதில் மெர்ஜ் பண்ணிக்கலா அதுவுமே எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மட்டு கொஞ்சூண்டு ஆகு
செரி செரி அது லைவா வந்து பா பாக்குறப்போ பெட்டரா இருக்கு அங்க பார்லர் வந்து
அவுங்களுக்கு கரெக்டா இருக்கு அந்த மாரி போட்டுக்கலா அதுமே நா ஏ எக்ஸ்ட்ரா பேமண்ட் அப்டி சொல்லி கேக்றோம்னா அது வந்து முகூர்த்த நாளுங்க இப்ப இப்ப நா ஒரு மூணு செட்டு நீங்க எடுக்குற செட்டுன்னு வச்சுக்கோங்களே
ஆ சரி
ரெண்டு செட்ட வந்து வெளிய குடுக்க முடியாது அது இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்ப அங்கருக் அதுக்குரிய பேமெண்ட் எனக்கு இதாகு இல்லையா சோ அ அந்த கொஞ்சோ நா அமௌண்ட் வச்சு
பரவால பரவால உங்களுக்கு என்ன இது பண்ணுதோ சொல்லுங்க அதுக்கேத்த மரி நம்ம அட்ஜஸ் பண்ணி பாத்துக்கலா
ஆ ஓக்கேமா அப்றோ மெஹந்தி போட்டு விடுவோ
ஆ மெஹந்தி மெஹந்தி நாங்க சொல்ற டிசைன்ல்லா போடுவீங்கதான
ஆமா அதுவுமே நீங்க வந்து இன்ஸ்டால இருந்து நீங்க டிசைன் எடுத் த்து குடுத்தாலு அது போடுவோ அப்டி இல்லைன்னா அதுக்கு நா ஆல்பம் வச்சிருக்கே
ஆ சரி சரி
அதுல செலக்ட் பண்ணிக்கிட் போடுவோ
ஆ மேக்சிமோ எங்க ரெண்டு பேரோட நேம்மு அதோட எதாவது காட் இமேஜ் கிருஷ்ணா ராஜா ராதா அந்த மாதிரி வர மாரி எதாவது பாத்து பண்ணிக்கலா இல்ல உங்க ஆல்பம்ல இத விட பெட் பெட்ரா இருந்தா கூட
அத போட்டுட்டு இமேஜ் வேணும்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கலா
ஆ சரி சரி சரி
நா என்னோட ஃபியூச்சர் என்னன்னா நா வந்து இது போடுவே இப்ப உங்க போட்டோவே போடுவே
அப்டியா அந்த அளவுக்கு டேலண்டா நீங்க பரவால்லியே ஆ ஆ
அவ்வளோ டேலெண்ட்டானு கேட்டு
இல்ல எனக்கு தெரியாது அவங்களோட இதுவே எதோ ஒரு போட்டோ காட்டு இமேஜ் இந்த மாரி ஒரு லேயர அவ போட்டு பண்றது வேணா ஒரு ஆர்ட்டு மாரி நா எங்களோட போட்டோவே பண்றது வந்துட்டு அதுக்கு தனி டேலண்ட் வேணுல எவ்வளோனு எவ்ளோ பேருனால அந்த மாரி முடியு ரொம்ப ரேர் தான அதெல்லா செரி செரி அவுங்க திறமைய நா நேர்ல பாப்பேனு நெனைக்கிறே ஆக்சுவலா
கண்டிப்பா கண்டிப்பா வாங்க வாங்க நீங்க இன்னு இப் இப்ப யாரோ ஒருத்தங்க ப உங்களுக்கு என்ன ரெஃபர் பண்ணாங்க இல்லையா உங்க ஃப்ரெண்டு ஒ அது மாரி ரெஃபர் பண்ணுவீங்க
நா பண்றே கண்டிப்பா உங்களோட டேலண்ட் அதுக்கு ஒர்த்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நா பண்ணியே
தேங்க்யூ தேங்க்யூ அப்றோன்பா இந்த இது போடுறோ இல்லையா
என்ன போற புரியல
மெஹந்தி இப்ப போட்டு வுடுவோம் இல்லையா கல்யாண வீட்டுல உங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க பொண்ணுடைய ரிலேட்டிவ் வருவாங்க அவங்களுக்கு எதுவு போ ஏன்னா முதல் நாள்லயே வந்து நம்ம வீட்டுக்கு அ ரிலேஷன்ஸ்ல்லா வந்து
ஆமா ஆமா வருவா எங்களுக்கு ஃபேமிலி கொஞ்சோ பெருசு அதனால ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்துருவாங்க
பாப்பாவுக்கு கையில போட்டுட்டு இருக்கப்ப ஒரு டீனேஜ் பிள்ளைங்க ஓடி வந்து கைய நீட்டுங்க அவுங்களுக்கு நாங்க மாட்டேன் சொல்ல முடியாது
ஆமா ஆமா அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜு
ஆமா எக்ஸ்ட்ரா சார்ஜுங்கறத விட நீங்க அத என்ன வீட்ல கேட்டுட்டீங்க அப்டின்னா எத்தன பேருனு சொன்னீங்கன்னா நா அதுக் ஏத்த மாரி ஹெல்ப்க்கு ஆள் கூட்டு வந்துருவே
ஆ ரைட் இதுவு ஆமா ஆமா அப்றோ அந்த டைம்ல வந்துட்டு மேக்சிமொ ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சோ அதிகமாதா இருக்காங்க வாண்டுகள் இருக்காங்க நெறைய இருக்காங்க டீனேஜ்
ஆஹ் ஆ
அதனால நீங்க எக்ஸ்ட்ரா கூட்டு வரதே பெட்டராவே இருக்கு
ஆ ஓகேப்ப ஏன்னா கை வரைக்கும் போட்ணும் நீ வரைக்கும் போட்ணும் கை கையில நீ கால்லயும் நீ வரைக்கும் போடுவோமா எனக்கு அதுக்கே சாலிடா த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிரும்
ஆ செரி செரி செரி நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க கூட்டிடுவாங்க பிரச்சன இல்ல ம் உம் உம் உம்
மட்டும் நீங்க ஒரே ஒரு டைம் மட்டும் பாப்பாவ பார்லர் கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்டின்னா மிச்சர எல்லாம் நா அவளுக்கு வீட்ல போய் செஞ்சு கூட்டுருவேன் நீங்க உங்களுடைய எதுக்கு இங்க பார்லர் வந்துருங்க
ஆ செரி நீங்க எப்போ அவைலபுளா இருக்கீங்க அப்டின்னு சொன்னீங்கன்னா நா அ அட்ஜஸ்ட் பண்ணி நா கூட்டிட்டு வந்துருவேன் இல்ல நா ஃப் இல்ல ஃபீரியா இருக்கிறப்போ கூட்டிட்டு வரட்டுமா
எனக்கு ஒரு கால் பண்ணிருங்க
வர்றதுக்கு முன்னாடியா
எ ஆ என்ன எதுவும் ஈவென்ட் இருந்தா வெளியில போயிருவேன் நா வந்து வேலைக்கு ஆள்ல்லாம் வ எம்ப்ளாயீஸ் யாரும் இல்ல நானே தா க்குறேன் இந்த இப்ப ஹெல்ப் சொன்ன இல்லையா ஹெல்ப்புக்கு சொன் கூட படிச்ச பிள்ளைங்கள தா நா கூப்ட்டு வந்துப்பேன்
ஓ ஆ செரி செரி செ
அ தே‌ எதாவ்து தேவைனாதான் அவுங்கள
பரவால்ல நீங்க ஒரு ஆளே இவ்வளோ எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கறீங்க அப்டித்தான
ஆ ஆ இன்னும் கொஞ்சம் நம்ம ஆய்க்குவோம் அப்புறமா எம்ப்ளாயிஸ் வச்
ஆல்ரெடி நீங்க பெரிய ஆள் தான்க்கா இது க்கு மேல எதுக்கு வச்சுக்கலாமே எதுக்கு நீங்க இவ்ளோ சிரம பட்டு பண்ணிட்ருக்கீங்க
ஓகேம்மா தேங்க்ஸ் தேங்க்ஸ் உங்க வாய் முகூர்த்தம் இன்னும் பெரிய இன்னும் ரெண்டு மூணு ஏ சி போட்டு பெரிய பார்லரா பண்ணிறே
ஏ சி போட்ற அளவு‌ பெரிய ஆள் ஆயிருக்